வணக்கம் தோடி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்க
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஓக்கே நம்ம இப்ப வந்து விவசாயத்தின் முக்கியத்துவம் விவசாயத்தின் முக்கியத்துவம் அப்டிங்கிற தலைப்புல நம்ம பேசுவோம்மா
ஆ சொல்லுங்க இப்ப வந்து நம்ம விவசாயத்தின் பெருமைகள பத்தி பாக்கலாமா
ஆ ஓகே கண்டிப்பா பாக்கலா இப்ப விவஸ் ஆ கேக்குதாங்க உங்குளுக்கு
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க
ஆ இப்ப விவசாயம்னு எடுத்துக்கிட்டோம்னா விவசாயம்தா நம்மளோட முக்கியமான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுல ஒரு முக்கிய தொழில் அப்டின் பா த்தா விவசாயந்தான் அதே மாரி ஏனா அதுதான் நமக்கு வந்து உணவு வழங்குது சோ நம்ம விவசாயிகள என்ன சொல்லலானா முதுகெலும்புண்ணே நம்ம கூட சொல்லலா விவசாயிகள்தான் வந்து உலகத்தோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலா மத்த தொழில் எல்லாமே அத சார்ந்ததுதானே தவிர முதன்மை தொழில்னு பாத்தா நமக்கு விவசாயந்தான் நீங்க என்ன தோழி சொல்றீங்க அந்த விவசாயத்த பத்தி விவசாயிகள பத்தி என்ன சொல்றீங்க
ஆ நீ சொல்லுது உண்மதான் போ விவசாயம் வந்து நம்மளோட முதுகெலும்புன்னுதான் சொல்லலா ஏனா விவசாயம் இப்ப என்னன்னா ஆ ஒரு விவசாயி வந்து ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஏன்னா விவசாயம் நெலத்த வந்து அத பயிரிட்டு அதுக்கு தேவையான உரங்கள் எல்லா போட்டு உணவுப் பொருட்கள உற்பத்தி செஞ்சி அது வந்து அந்த மாரி பண்ண போப்போம்து என்ன ஆகுது நம்மளுக்கு வந்து என்னன்னா ஆ என்ன அந்த மாரி கஷ்டப்பட்டு ஆனா அவங்களால வந்து ஒரு லாபத் இப்ப வந்து அடைய முடியல ஏனா அவுங்க நெறையா உழைச்சிருப்பாங்க இதே இது வந்து இடைத்தேர்கள் வந்து அதிக வெலைக்கி வாங்கிட்டு போயிட்டு இல்ல அவங்கட்ட கம்மியான வெலைக்கு வாங்கிட்டு போயிட்டு அதிக வெலைக்கு விப்பாங்க இந்த மாரி பண்ணப்போ வந்து அவங்களுக்கு எந்த லாபமு இல்லென்னு சொல்டாங்க ஆனா என்ன நா இப்ப என்ன நெனைக்கிறே அப்படின்னா நம்ம வந்து எல்லா விவசாயிகள் வந்து என்ன பண்ணனு அவுங்ளே ஒரு சொந்தமா வி கஷ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்ற மாரி இப்ப நெறைய சமூக ஊடதலத்துல நா இப்ப பாத்திருக்கேன் அவங்களே வந்து டெரெக்ட்டா கொண்டு போய் சமூக ஊடகத்துல வந்து விற்பனை பண்றதன் மூலோ அதிக லாபத்த பெற முடியு இது போக வந்து என்னனா யார் யாருக்கு எந்த மாரி தேவை இப்ப நெறையா பாருங்க இந்த பிரண்டெ எல்லா பாத்திருக்கீங்க பாருங்க அதெல்லா வந்து ஆக்சுலி நம்ம அம்மா அப்பா காலத்துலிந்து ஆச்சி காலோ அந்த மாரி தொவையல் அரச்சு யூஸ் பண்ணுவாங்க அதுல நெறையா நார் சத்துகள் இரு ஆனா இது நம்ம இப்ப நம்ம பண்ணுவோனு சொன்னா நம்ம தெரியுதா அந்த மாரி வந்து என்னனா மக்களுக்கு தேவையான உணவுகள வந்து அந்த பிஸ்னஸா கொண்டு போயி ஆ நம்மளே ஒ நம்மளே தயார் பண்ணி நம்மளே பயிரிட்டு நம்மளே எல்லா பண்ணி அத வந்து அத அந்த இத வந்து நம்மளுக்கு வந்து நேரடியா மக்களுக்கு வந்து யுத்தம்போல் வந்து மதிப்பு கூட்டும்போது மேடம் பண் ற மூலோ வந்து நமக்கு அதிகமான வருமானம் கெடைக்கும்னு நா சொல்லுவே இது போகன்னு பாத்தீங்கன்னா நெறைய இந்த மாரி பண்ணப்போ வந்து பெண்களுக்கு வந்து நறைய வேலை வாய்ப்பு அதிகமாகுது பாருங்க அவங்க சின்னதா வீட்டுல வச்சு பண்ணாங்க ஒரு ஆயிரோ ஐநூறு பேர் வச்சு இப்ப வேல பாக்குறாங்க ஒரு ஊடகத்தலத்துல தா அவுங்க பெரிய பிசினஸ் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட உணவுகள வந்து வீட்லயே எல்லா பண்றாங்க வீட்லயே பண்ணி அந்த மாரி வந்து விவசாயத்த வந்து ஒரு கூட்டா பண்ணப்போ வந்து டைரக்ட் ட்டு மக்கள்ட்ட போ போணு அந்த நோக்கத்துல பண்ணப்போ வந்து என்ன ஆகுது அப்டின்னா நெறையா வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு இது போகன்னா நெல்லு கோதும, காய்கறி, பழங்கள் இது எல்லாமே விவசாயத்துல வந்து ஒரு மூலப் பொருட்களாதான் இருக்குனு நா சொல்லுவேன் ஏன்னா ஒரு விவசாயின் மதிப்ப வந்து அதிகரிக்கணு அவனோட இது பண்ணணு அப்டின்னா விவசாயம் பண்ணதுக்கு நீர் கண்டிப்பா தேவ நீரு இயற்கை வளோ எந்த மாரி பாதுகாக்கணு ஏன்னா இப்ப கோடை காலம் மே மார்ச் ஏப்ரல்லா பாருங்க தண்ணிக்குள்ள பற்றாக்குறை ஏற்படுது கிட கிணறா இருந்தாலு சரி போரா இருந்தாலு சரி தண்ணிக்குள்ள பற்றாக்குறை ஏற்படுது அதனால என்ன பண்ணணு நம்ம விவசாயத்துக்கு விவசாயிகளா எல்லா சேந்து மழை வரும் கால வல ஓ அ அந்த டைம்ல வந்து என்னன்னா தண்ணிய வந்து கெணத்து பாசத்துலயோ போர் பாசத்துலயோ கொண்டோய் நிலத்தடியியில கொண்டு போய் சேர்ற மாரி அந்த இது அமச்சு கொடுத்தா நல்லா இருக்குன் தோழி நா சொல்றே நீங்க இத பத்தி சொல்லுங்க தோழி
இப்ப கண்டிப்பா தோழி இப்ப நறைய மழை நீீர் எல்லாருமே வந்து வீண் அடிக்கிறாங்க நறைய எடத்ல அதையு நம்ம ஏதாவது வழி பண்ணி மேல தொட்டி கட்றதோ இல்ல அந்த அந்த பைப் மூலியமா கொண்டு போய் அடியில சேர்க்கறதோ நிலத்தடியில சேர்க்கறதோ அந்த மாரி விஷயங்கள் எல்லா கண்டிப்பா எல்லாருமே ஆ விவசாயிகள் மட்டுந்தானு இல்ல எல்லாருமே அந்த மாரி பண்ணலா அப்டி பண்றது மூலியமா நமக்கு ட்ரை ஆகாம இருக்கு ட்ரை ஆகலன்னா நமக்கு விவசாயம் நல்லா இருக்கு அப்டி இருந்தாலுமே நீங்க சொல்ற மாரிஇஅ அவுங்க விவசாயிகள் வந்து எல்லாம் பண்றாங்க எல்லா காய்கறிகள் எல்லாமே நட்றாங்க எல்லாம் பண்றாங்க பயிர் பண்றாங்க ஆனா நா உங்களுக்கு லாபன் பாக்குறப்ப இல்லதா ஏன்னா நடுவுல இருக்கிற புரோக்கர்ஸ்சு ஆ இந்த கமிஷன் பாக்குறவங்க கை மாத்தி விடுறவங்க அவங்கதா வந்து லாபம் நல்லா பா இருக்கறாங்க இவுங்களுக்கு பத்தா அந்த லாபோ கிடைக்க மாட்டது ஆனா நமக்கு மனிதனோட அத்தியாவசிய தேவை வந்து உணவு உடை இருப்பிடம் அதுல உணவுங்கிறதுதா நமக்கு மொதலயே இருக்கு ஆனா அந்த உணவு செய்ய தயாரிக்கிற அந்த விவசாயிகளுக்கே பாத்தீங்ன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான நிலை தா இருக்கு நெறைய வேர் விவசாயிகள் தற்கொலை பண்ற நிலையில கூட தள்ளப்படுறாங்க சோ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவங்க அதுதா அவுங்க டேரக்ட்டாவ விக்கிறது மூலியமா நம்மளு இது அதிகமா இருக்கு வெல அதிகமா இருக்கு இந்த வெல அதிகமா இருக்குனுன்லா நம்ம குறைலா சொல்லாம அவுங்க வெயில நின்னு பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்றாங்க பயிர் பண்றாங்க அதுக்காக நம்மளு விவசாயிகளுக்கு கொஞ்சோ சப்போர்ட் பண்லா அப்டின் நெனக்கிறே அந்த மாரி நாம டெய்லி சாப்புட்ற அரிசி கோதும காய்கறி பழோ பருப்பு எல்லாமே விவசாயத் அங்கிருந்தா வருது விவசாயம் இல்லன்னா மனுஷ வாழ்க்கையே இல்ல சாத்தியம் மில்ல இப்ப நம்ம செரியதா நம்ம காய்கறி எல்லா சாப்பில பிரெட்டு தா சாப்புறோ அப்டினா அந்த பிரெட்டுக்கான ஓ அன் மூலப்பொருளுமே விவசாயத்திலேந்துதா வருது சோ நம்ம எந்த ஒரு சின்ன பொருளா எடுத்துக்கிட்டாலு ஜங்க் ஃபுட்ஸ்ஸா எடுத்துக்கிட்டாலுமே அது சில அரிசிலயோ கோதுமையிலேயோ அந்த மாதிரிதுலே இருந்து அந்த ஜங்க்ஃபுட்ஸும் கூட கண்றாங்க தயாரிக்கிறாங்க நான் அந்த மாரி விவச விவசாயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதே மாரி சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக் ப்படுதுன் நினைக்கிற விவசாயம் செய்யறதல தா வந்து சுற்றுச்சூழலு பாதுகாக்கப்படுது அந்த மரங்கள் பயிர்கள் அதே மாரி கார்டா அதெல்லா வந்து காத்துல உள்ள கார்பன்-டை- ஆக்சைட உறிஞ்சி ஆக்சிஜன கொடுக்குது சோ விவசாயம் வந்து ஆக்சிஜனையும் கொடுக்குது நமக்கு உணவையும் கொடுக்குது அந்த ரெண்டு தா நமக் ரொம்ப முக்கியோ அதையே குடுக்குது சோ அதனால நமக்கு என்ன ஆகுதுனா காத்து கூட நமக்கு தூய்மையா கெடைக்குது பிரெஷ் பிரெஷ்னஸ் வருது இப்ப நம்ம கிராமத்துலல்லா வெவசாயம் நெறைய இருக் விவசாயிகள் நல்ல விவசாயம் பாக்குறாங்க அங்கல்லாம் பாத்தோம் நாளைக் நமக்கு அந்த காத்தே ஃபி பண்ண முடியு அப்டி ஒரு ப்ரெஷ்ஷா ஒரு நம்மளால சுவாசிக்க முடியு ஆக்சிஜன இங்க பாத்தோனா நம்ம ஊர்ல அதுதாய் டவுன் சைடுல எல்லா பாத்தோனா அந்த பொல்யூஷன தா இருக்கு பட் அங்கெல்லா நல்ல காத்து கூட நமக்கு ப்ரெஷ்ஷா வருது சோ இயற்கை வளங்களும் பாதுகாக் அப்டிதா இந்த ஒரு சுற்றுச்சூழல் சம்நிலை ஏற்படுதுன் நெனைக்கிற இந்த விவசாயத் தல சுற்றுச்சூழல் சமையல் கடைக்கும் நீங்க என்ன நெனைக்கீங்க
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஏன்னா இப்ப வந்து நம்ம விவசாயம் பண்றது மூலோ வந்து இப்ப நிறைய பாருங்க நெறையத் விவசாயோ அளியக்கூடாதுன்னு சொல்லுது காண்டி வந்து நெறைய திருமண கல்யாண ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுல எல்லா பாருங்க அவங்க என்ன மாரி மரச்செடிகள் அந்த மாரிதா குடுக்குறாங்க பாருங்க ஏன்னா அந்த மரத்த வாங்கிட்டு போயி அவங்க கல்யாணத்துல வந்தவங்க ஒரு ஐநூறு பேரோ நூறு பேரோ ஐம்பது பேரோ வாங்கிட்டு போய் அந்த மர கன்ற வளக்குத மூலோ நம்மளோட மர வளர்ப்பு வந்து அதிகமாககுது ஏன்னா ஒவ்வொரு விவசா அது வந்து எல்லாரு பண்றாங்களன் தெர்ல ஆனா நா ஒரு விவசாயி பட கல்யாணத்துல வந்து பாத்திருக்க அவங்க வந்து செடி மரம் கொடி கொய்யாப்பழம் அந்த அந்த என காட்டுல உள்ள நீம் மரம் இருக்குல்ல அந்த வி நிலவேம்பு நிலவேம்பு மரம்லா குடுத்தாங்க நா என்னோட தோட்டத்துல வந்து வச்சே அது உண்மைக் மே நிலவேம்புன்னு சொல்றாங்களா தோழி அது பூவே வந்து அதுக்குள்ள பிளப் பூ வந்து என்னன்னா கிரீன் ப்ளூ கலர்ல இருக்கு ம்ச் லைட்டா மஞ்ச கலர்ல இல்லாம ப்ளூ கலர்லருக்கு அப்போ நா எங்க அண்ணன்ட்ட கேட்டே இது ஏன் அப்படி இருக்குன்னு அதுல வந்து நெறைய வந்து ம்ச் மருத்துவ குணங்கள்லா இருக்கு ஏன்னா அந்த மாரி மரங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்துலந்து கல்யாணம் பண்ணப்போ அந்த மாரி குடுக்கப்போ நம்ம வந்து அத யூஸ் பண்ணி அத தெரிஞ்சுக்கிடுதோ
உண்மைக்குமே அது நல்லத் அத எ நீங்க சொல்றீங்க நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து பெருக பெருக வந்து நமக்கு சத்தான உணவு ஏன்னா அது இல்லன்னா நம்பளுக்கு சாப்பாடே கெடைக்காது ம்ச் ஒரு வேள சாப்பாடால நம்மள சாப்பிட முடியாது அதனால என்ன பண்ணணு அந்த மாரி பண்றது மூலோ வந்து நம்மளுக்கு உண்னு நம்மளுக்குள்ள பசி பற்றாக்குறைலா கொறையுது இன்னொரு விஷயம் என்னன்னா அ நீங்க சொன்னீங்க நிலத்தடி நீர வந்து நம்ம இப்புல்லா பண்ணனு மழ காலத் இதுல வந்து சேகரிக்கணு ஆனா இப்பவு கூட எங்க வீட்டுல வந்து போர் வாட்டரு தா அங்க வந்து என்னன்னா வில்லேஜ்லதா ஆத்தண்ணி வந்து ஒரு லைன் தா வச்சிருக்காங்க தெருவுக்குன்னு சொல்லிட்டு குடிக்க மட்டும் ஏது எடுத்துக்கிடுவோ மீதி எல்லாமே அந்த தண்ணியில வருது எல்லாமே போர் தண்ணி தா வரு என்ன ஆகுது போர் தண்ணின்னு சொன்னீங்கன்னா அந்த தண்ணி வந்து எனக்கு வந்து நா பிடிச்ச போக மீதி வந்து வேஸ்ட்டாதா அடைச்சு வைப்பே ம்ச் அந்த பொம்ப வந்து நா அடச்சு வைக்க இப்பல்லா என்ன பண்ணுவ எங்களுக்கு வந்து போருக்குள்ள வந்து நல்லா தொட்டி மாரி கட்டி அதுபா மூடி போட்டு வச்சிருப்போ அந்த போருக்குள்ள வந்து விட்ருவே நா அந்த மாரி செய்யப்போ வந்து எனக்கு வந்து லாஸ்ட் டைம் நா ஃபுல்லா இருக்குப்போ மே மாசோ ஃபுல்லா இருந்தே அந்த மாரி பண்ணப்போ வந்து எனக்கு வந்து கோடை காலத்துல அஹா மே மாசோ மார்ச் ஏப்ரல்ல வந்து அந்த மாரி பண்ணப்போ வந்து எனக்கு வந் தண்ணிக்குள்ள பற்றாக்குறை வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அது மட்டு இல்லாம போர் தண்ணி வந்து என்ன ஆச்சு அப்பன்னா அ ரொம்ப கடுத்து இல்லாம நார்மல் தண்ணியா இருந்துச்சு ஏன்னா அந்த மாரி வந்து நாம போட்டன்னு நா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் போடுவே அந்த டேங்க் வந்து ஃபில்லே ஆகாது ஏன்னா பூமியில வந்து அவ்வளவு வறண்டு இருக்கு அந்த மாரி வந்து தண்ணிய வந்து இது எல்லாரு சேகரிச்சேன்னா நமக்கு வந்து விவசாயகுள்ள பற்றாக்குறை எதுவு வராது தோழி
இன்றைய கா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி நல்லா வளர் வளர்ச்சி அடைஞ்சிருக் க்கு அதுல நவீன விவசாய முறையெல்லா வந்து நெறையா அறிமுகமாயிருக்கு அ சொட்டு நீர் பாசனத்துல இயற்கை உரம் நவீன இயந்திரங்கள் அதெல்லா வந்து விவசாய உற்பத்திய அதிகரிக்குது அதே மாரி இவுங்களுக்கு விவசாயிகளுக்கு சவாலா இருக்கிற விஷயனு பாத்தா நீர் பற்றாக்குறை காலநிலை மாற் ச்ங்க இந்த மண்வளம் எல்லா கொறையுது அப்டின் சொல்றாங்க சோ அதெல்லா உங்களுக்கு ரொம்ப சவாலா இருக்கு இதுக்கு கொஞ்சோ அரசு ஒத்துழைப்பு குடுத்தா நல்லா இருக்கு அவுங்களுக்கு அந்த கடன்கள் கடன் குடுக்குறதுல ஆ ஒத்துழைப்பு குடுத்தா நல்லா இருக்கு அதே மாரி திருக்குறள்ல திருவள்ளுவரே அழகா சொல்லிரு காரு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்டின் சொல்லி சோ திருக்குறள்ல கூட நம்ம விவசாயியோட பெருமைய சொல்லிருக் க்காங்க அதுலதான் உணவோட ஆதாரமே அவுங்கதான சோ அவுங்க செய்யறதுலதான அதனால விவசாயிகளோட பெருமைய சொல்லணுனா சொல்லிகிட்டே போலா சோ நமக்கு வந்து கால நேரோ முடிஞ்சதால இதோட நா முட்ச்சுக்கலா நீங்க என்ன சொல்றீங்
ஓகே தோழி கண்டிப்
ஓகே நன்றி தோழி